ஹலோ
ஹலோ
ஹலோ நல்லாருக்கீங்ளா
ஆஹ் நல்லா இருக்கேன் மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் கேக்குது நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கே உங்க வீட்டுல எல்லாரும் எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க மேம் சாப்பிட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க
செர் ஃப்ரீயா இருக்கீங்களா
ஆ ஆமா ஆமாங்க அதாவது சும்மா ஃப்ரீயா இருந்தானா சே சேரி உங்கள்ட்ட பேசலான்னு கால் பண்ணே பிட் அனிமல்ஸ் எல்லாம் பத்தி பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா நெறையா போயிட்டு இருக்கு இல்லையா அது தா கொஞ்சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு டாக்கு தொல்ல பயங்கற ப்ராப்ளம் பண்ணி சொன்னாங்கள
ஆமா ஆமா
ம் அதுதா சே
ம் உங்க நீங்ங உங்க வீட்ல பெட் அணிமல் வளக்றீங்ளா நீங்ங உங்க வீட்ல பெட்டணிமல் வளக்றீங்ளா டாக் இருகுங்ளா சேரி சேரி ம்ம் இப் பெட்டனிமல்லா நாங்க முந்தில்லா நா சின்ன பிள்ளையா இருகுபோதுல்லா டாக் வளத் தோ
அ
இப்போ வந்து நாங்க அந்த மாரிலா எதுவு வளக்க முடியல ஆனா அப்பப்போ ஆட்டுகுட்டி மட்டூ வாங்கி வளப்போ
ஓ சூப்பருங்க சூப்பருங்க வளத்து என்ன பணுவீங்க பெருசாச் இதநா செரி பண்ணிருபீங்ளா
இல்ல நாங்க அந்த கோயிலுக்கு நேந்து விட்ருவோ
ஓ ஓகே ஓகே பரவால்ல பரவால்ல கோவில் க்கு நேந்து விட்டுட்டு அதுகப்றமா அத சாமிக்கி இது பண்ணி படச்சு
ஆமா சாமிக்கி சாமிக் படச்ருவோ இல்னா கோயில்ல விட்டுட்டு ட்டு வந்ருவோ அந்த மாதிரி பண்ணுவோ ஆம்மா அந்த மாதிரி பண்ணுவோ அ கோயில்ல கொடுதுட்டு வந்ருவோ கோயில்ல வச்சுகிடுவாங்க சேவல் அ சேவல்லா வளத்தா அந்த மாரி பேய் குடுப்போ அது ரொம்ப சேவல்லா எங்க பக்கத்து வீட்ல ஒரு சேவல் வளத்தாங்க அவங்ளூ கோயிலுகு தா வளதாங்க அந்த சேவல் என்னா பண்ணூ ஏ தம்பி பெறந்திருந்தபோ இதுல தம்பிகு சாப்பாடு ஊட்டும் போது அந்த கோழிய காம்சு காம்சு நானு ஊட்டுவே இவ என்ன பண்ணுவா அப்பதா பேச இதா ஆரம்க்கிற ஸ்டேஜு அம்மா கொக்கோ அம்மா கொக்கோனு சொ சொன்னா அந்த சேவல் வந்து அவுங்க வீட்டு காமோன்ட்ல இருந்து தவ்வி இவள பாக்றகு மேல ஏறி உக்காரூ காமோன்ட் செவுத்து மேல இவ்வே என்ன பண்ணுவா இவனுக் குடுக்குற வாயில்ல ஊட்ற சாதத்த கையில எடுத்து அதுக்கு குடுபா அது வாங்கி சாப்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒ அந்த சேவல் அப்டி பண்றத பாத்துட்டு
கொழந்தைங்க மேல அப்டியே அட்ராக்ட் ஆய்டுது போல ம்
பட்டாலே அது வெளியில எங்க இருந்தாலு வேகமா ஓடி வரு அவுங்க வீட்ல இருந்து அவுங்ளுமே சொல்வாங்க தம்பி சவுண்ட கேட்டா இது உள்ள இருந்து ஓடி வருது அப்படிம்பாங்க அத கொண்டு போய் கடைசில அவுங்க வளத்துட்டு ரொம்ப பெருசாகவு கொண் போய் கோயில்ல வுட்டுட்டாங்க. அது விட்டது விட்ட பிறகு தம்பி ஒரு மூணு நாள் சாப்பிடவே இல்ல இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஏங்கி போயிட் த அதுக்கப்புறோ அவன டைவட் பண்ணி மத்தத காம்ச்சி அ அப்படிதா அவன மாத்தன நானு. அதனாலயே இப்ப பெட் அனிமல் வீட் ல வளக்கணுனா அது பிரிவு வந்து தாங்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நம்ம மேல ரொம்ப ஒரு இப்ப நாயே வளத் த்தோன்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு நம்மளால தாங்க முடியல நமக்கு எது ஒண்ணாலு அது நமக் கூடயே வரு இருக்கு
ம் நீங்க சொல்றது கரெட்டு தா ம்.
அதோட பிரிவ வந்து ஏத்துக்க முடியல நம்மளால அது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ஆமா ஏனா என் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க
கிங்க
நாங்க வந்து சிம்பானு வச்சிருக்கோ. படத்த பாத்துட்டு குட்டிஸ் வச்சாங்க அம்மா
ஓ செரி செரி செரி.
ஏ வா சிம்பா போ சிம்பான்னு கூப்படு கெடப்பாங்க அதுலயா குட் டி பொண்ணு இப்ப அதயே கொஞ்சோ பேர மாத்தி சிம்புனு கூப்பிட்ருக்கு
பரவாயில்ல அய்யோ சிம்பு காதுல விழுந்துற போதுங்க அஆ
ஏ ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்துட்டு அந்த டாக் வந் து என்னன்னா அவங்க ரொம்ப இது பயங்கரமா டாக் மேல இதாருப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்க வெளியூர் போறதுக்காக டாக வந்து அந்த கேர் பண்ணிப்பாங்கல்லையா டாக் கேரட்ல காங்க அது விட்டுட் டு அவங்க ஆ வெளியூரு கேரளா போயிருக்காங்க ஆக்சுவலி அவங்க மும்பை அங்கிருந்து கேரளா போயிட்டு போய் ரெண்டு நாள்லயே அந்த டாக்கு ஏதோ ஆ ஒருத்தவங்க கூடவே இருந்தா தான இதாருக் கூ ஆள் மாத்தி இருக்கும்போது அதுக்கு எ தோ அ ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கு போல எறந்துருச்சு அவங்க ஒன் வீக் ஏதோ கோவில் ஃபங்க்ஷன்காக போனவுங்க லீவ் எல்லா போட்டு ஆஃபீஸ் லீவ் எல்லா போட்டு போயிருக்காங்க கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி இப்போனவங்க என்ன பண்ட்டாங்க ஆனா அவுங்க போறதே ரொம்ப சிரமபடு தா போனாங்க போக போகவே ஒ பண்ணிட்டே போனாங்க ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணி ரெண்டு நாள் போயி அங்க போய் ஊர் சேந்தத் து இந்த மாரி ஆகவூ எத் துமே அட்டண் பண்ல எல்லா அப்டிப் டி விட்டுட்டு கெளம்பி இங்க வந் ந்து இங்க என்னது ஊருக்கு போனது வந்துட்டீங்க என்னாச்சு அப்டின்னு கேக்குபோது அவங்க சொ சொன்னாங்க ம் எல்லாரக் க்கும் எல்லாரூ இருப்பாங்க பட் அவளுக்கு நான் தா வேற யாருமே இல்ல கடசி காரியத்த பண்ணணூ ஆ என்னடா இந்தளவுக்கு இருக்காங்களா அப்
ஆஹ் ஏன்னா அதுக அந்த அளவுக்கு நம்ம கூட ரொம்ப பிரியமா இருக்குங்க அதுங்களு நம்மள நம்ம கிட்ட வீட்ல நாப் நம்ம எங்கேயாவது விட்டுட்டு ஒரு பக் பக்கத்துல கடாக்கி போயிட்டு வந்தா கூட அதுகளால இருக்க முடியாது அவன பாத்தன்னா ஒரு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ங்க
உம்
ம் நல்லா வெளையாடுங்க டாக்கு வந்து நம்ம கூட நல்லா வெளையாடு பாத்துக்கங்க நல்லா பொழுதுபோகும் அது இருந் இருந்துச்சின்ன்னு நல்லா பொழுது போகூ
அது எப்படி அட்டாச்டா இருந்தது அந்த போட்டோஸ் எல்லாமே அவுங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கும் போது பாக்குறதுக்கு நம்மலுக்கே ரொம்ப சங்கடமா போச்சு தடடா ட்ரெயின்ல கஷ்டப்பட்டு போய் ரெண்டு நாள் வேல பாத்துட்டே போய் ஆபிஸ் ஒர்கெல்லாம் பாார்த் போனாங்க லீவ் எதுக்கு போட்ணும்னு போன ஸ்பிட்லயே அடுத்த நாள் ஃபிளைட் புடிச்சு வந்தாங்க அது அது கேட்கும் போது ரொம்ப சங்கடமா
ஆ
இப்டியும் மனசங்கருக்குராங்க அப்டின்னு ஏன்னா வந்து வேற வாய்ப் பிள்ள அவுங்களுக்கு வந்துதான் பண்ணி ஆகணுங்கிற மாரி அவுங்க வந்து எடுத்து நான் தான் எல்லாமே பண்ண
ஆஹ் ஆஹ் நீங்க விட் வீட்ல வேற எதுவும் பெட்டு வளர்க்குறீங்களா
இல்ல இல்ல நாங்களும் கோழி வளர்த்துட்டு இருந்தோ நான் சின்ன பிள்ளையா இருக்கூ போது வளர்த்துட்டு இருந்தோ அதுக்கப்பறோ அது அப்டியே ஸ்டாப் ஆயிருச்சு நீங்க சொன்ன மாரிதா அந்த கோவிலுக்கு தரது அந்த மாரிலாம் இருக்கூ அப்பறமா வந்துட்டு அது இங்க என்னச்சுன்னா கொஞ்சோ நாளுக்கப்றோ அப்டியே அ சேல் வந்து இதுக்கு வாங்கிட்டு போவாங்க சேவல் சண்டைக்கு வாங்கிட்டு போவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு போய்ட்டு ப்பங்க கரெக்டா அது பெருசாகற ஸ்டேஜ் வந்து வந்து எப்டியோ குட்டி போட போட வளந்துட்டே தானே இருக்கூ மாச
ஆமா ஆ ஆ இது எங்க ஊர்ல எல்லா கோ ழி வளர்த்தப்ப வந்து மொத்தமா திருட்டு பசங்க வந்து அப்டி திருடிட்டு போயிட்டாங்க ஒரு பதினஞ்சு கோழி இருக்கும் பூரா முட்டைிஇடுற ஸ்டேஜ் அதனால அதுல இருந்தே நாங்க அப்படி வளர்க்கறதே விட்டுட்டோம் கோழி வளர்க்றத அது ரொம்ப கஷ்டமா போயிருச்சு பதினஞ்சு கோழி மொத்தமா முட் முட்டயிடற ஸ்டேஜ் பாதி முட்டை இட்டுக்கிட்டு இருந்துச்சு பாதி முட்டை இடுற ஸ்டேஜ் அப் அப்டியே காணாம போயிருச்
அடடடா எப்டி காணாம போச்சு ஒன்னா
வந்து அடச்சு வெச்சிருப்போம்ல கூண்டுக்குள்ள அப்டி கூண்ட திறந்து மொத்தமா புடிச்சிட் போயிட்டாங்க நைட்
அட கடவுளே
அதனால அதுல இருந்து அப்டி கோழி வளக்குறதயே விட்டுட்டோ நாங்க
ம் எங்களுக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட் ருந்தாங்க அது க்கப்றோ லாஸ்ட்டா ஒரு கோழி அந்த முட் ஸ்டேஜ்லதா இருந்ச்சு கோழி சேவல் ரெண்டுமே இருந்துது இங்க எப்டி என்னாச்சுனே தெர் இல்ல ஒரு இதுல அப்டியே எறந்துருச்சு
ம்
கடைச் அந்த மாரி சொன்னாங்க தெறந்தது அப்டி காட்டு இல்ல அதுக்கப்றமா நாங்க விட்டுட்டோ அதுலருந்தே நல்ல பெரிய நல்ல ஸ்டேஜ்லதா ரெண்டுமே இருந்துச்சி குட்டி கோலிகளு இல்ல அதனால் அப்டி விட்டோ
மட்டாச்சு எ தம்பிதா அப்பப்ப ஆசப்படுவா ஏதாது வளக்கலாமா அப்டின்ட்டு சின்ன கூண்டுக்குள்ள வச்சு ரெண்டு காட அந்த மாரி ஏதாது வாங்கி குடுப்பே வளபா அப்றோ இந்த கலர் கொலி குஞ்சு வரும் ல அது வாங்கி குடு
ஐயோ அதெல்லா ஒரு ஒரு வாரோ தா அதுக்கப்றோ அலுகாச்சு புடிச்சுப்பாங்க அதுக்குள்ள எறந்ரோ தாங்குதா உங்களுக்கு கல கொலிக்
இல்ல எலி புடிச்சிட்டு போயிருது எலி இல்ல பூன ஏதாது தூக்கிட்டு போயிருது அத அந்த மாரி தூக்கிட் இப்போ எதச்சரி அவ ச ஆசப்பறானேனு அவனுக்கு வாங்கி குடுப்பே இப்போ தா இப்போ கொஞ்ச நாள விட்டுட்டு இப்போ க கலர் மீன் கேட்டான்ட்டு மீன் தொட்டி வாங்கி குடுத்துருக்கே
சூப்பர் எதா ஒண்ணு வாங்கிர்ணோ பெட்டு
அதனால அத வச்சு அத அத எங்க மெயின்டென் பண்றா நம்ம தா எல்லா பாக்க வேண்டிருக் க்கு நம்மள பாத்தா அது ரொம்ப சந்தோஷமா ஓடி வருது நம்ம ஃபுட்டு் போடுவோன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வருது அது பாத்த கூட கொஞ்சோ சந்தோஷமா இருக்கு
நம்மளுக்கு இந்த இது மீன்லா வச் இருந்துருந்தா வந்துட்டு கண்திருஷ்டி வராதுன்னு சொல்லுவாங்க ரொம் ரொம்ப நல்லது வாஸ்து மீனுமே ஒண்ணு இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா நல்லா பெருசா இருக்கு அது வாஸ்து மீனுன்னு ஒண்ணு இருக் உம் நாங்க எ ஃப்ரெண்டு ஒரு த்தங்க வீட்ல வச்சிருந்தாங்கனா நல்ல வாசல என்ட்ரன்ஸ்ல வச்சு ஆனா அவ்ளோ பெருசா இருக்கு இங்க என்ன திருஷ்டி இருந்தாலுமே அத அப்சர்வ் பண்ணிருமாமா அந்த மாரி இருக்கு அது ஒன்னே ஒண்ணுதா வைப்பாங்க லைட்டா இப்படி கை வைக்க போனாலுமே அப்டே பாஞ்சிட்டு வருவே ந்ததா க்ளாஸ் வெளியிலதா நமக்கு கை வச்சுரு க்கு ஆனாலுமே நம்மள கடிக்கிற மாதிரி பாஞ்சுட்டு வறது பயங்கரமான ரெக்கடு பீஸுன்னு சொல்லா அந்த மாரி
ஓ சேரி சேரி
ஆஹ்
ஆஹ் இப்ப நீங்க என்னைலருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க இதுல
உம் நா நா வந்து ஒரு ஒன் டூ வீக்ஸ் இருக்குங்க
டூ வீக்ஸ் இருக் க்குமா சரிங்க மேம் சரிங்க மேம் ஆஹ்
சேரி ஓகே நெறைய பெட் அணிமள்ஸ் பத்தில்லா பேசிட்டோ நைட்டு் சப்பாத்திங்கங் நீங்க
சேரி நா இன்னைக்கு தோச மேம் ஆஹ் சேரி மேம் பத்து நிமிஷோ ஆயிடுச்சுங்களா பாத்தீங்களா
அதுதா பாக்குறே இன்னோ ஒரு டுவெண்டி செகண்ட் இருக்குது ஆச்சுன்னா பாத்
டொண்ட்டி செகண்ட்ஸா ஆச்சு ஆஹ் சேரிங் மேம் சேரிங் மேம் வேற நாய்குட்டி நாங்க பக்கத்துல வளக்கலான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கோம் கொடைக்கானல்ல இருந்து அது இன்னும் சரியா அமையல அது கெடச்சாதா வாங்கணுன்னு நெனைச்சிருக்கேன் சொல்லி வெச்சிருக்கோம் அங்க அந்த அல்சேசன் கெடைக் உள்ள அதுல
ஆமா ஆமா ஓ பரவால்ல பரவால்ல
ம்ம்
சேரி ஓககே வாங்குனா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுங்க
ஆஹ் சேரிங் மேம் சேரிங் மேம் ஓகே மேம் தேங்கியூ மேம் ஆஹ் தேங்கியூ மேம்